ஆ
கேக்குதா என்னோட இணைப்பு சரியா இருக்கா
ஆ இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க அதாங்க முதியோரை பத்தி நம்ம பேச கீட்டு மல்லியா தான்யு தோழி கேக்குதுங்களா ஆ அத பத்தி அப்பறோ சொல்லுங்க பேஸ்வோ கேக்குது கேக்குதுங் சொல்லுங்க
அதுதா அந்த இது இத பத்தி பேசிட்டு இருந்தோ நம்ம அங்க போ முதியோர் இல்லதுக்கு இப்போ அவுங்க வே இப்ப எல்லார் கிட்டயுமே அப்டிதா நடந்துக்கிறாங்களா தோழி அப்பா அப்டிதா நடந்துக்கிறாங்களா மனசு விட்டு பே பேசி பாத்தீங்களா என்னப்பா வேணு என்ன ஏ எதுனால அப்டி இருக்கீங்க
அதல்லா கேப்பாங் இப்ப ம் சொல்லுங்க அப்பா வந்து சாப்பாடு எடுத்துட்டு வரட்டாப்பா அப்டின்னு கேட்டா ஆ ஆ சா எடுத்துட்டுவாம்மா அப்டின்னு சொல்லுவாங்க நா குடுத்த கட்டாயோ எடுத்துட்டு வந்து சாப்ட்டுபாங்க இப்ப வீட்ல அம்மாவா மத்தவ்ங்க யாரு தண்ணி குடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க ஆ நா இப்போ சும்மா விளையாட்டுக்கு சொன்னா எம்மா அப் அ எ எப்பா அம்மா வந்து ஒனக்கு ப தண்ணியாத்து அதுனால இவுங்க என்னா செய்றாங்கன்னு விளாட்டுக்காக சொன்ன பாருங்க அ ஏ உண்மைய நம்பிட்டாங்க பாருங்க
ஓ புரியுது புரியுது அது மனசுல பதிஞ்சிருச்சு ஆ குழந்த அப்பதன நம்புந்தானே எத சொன்னாலு குழந்த நம்புந் தானே ஆ புரிது புரிது
ஆனா ஏ ஆனா நா எத சொன்னாலு கேக்க நம்ப மாட்டாங்க நா வந்து சுமித்ரா அத செஞ் எ பேரு சுமத் தோழி ஆ சுமித்ரா அத செஞ்சிச்சு இத செஞ்சுது ஆ எப்பா அதுட்ட சாப்ப இப்ப அது எங்க தங்கச்சிக சொல்லுங்க அ சரி ஏ தங்கச்சி இந்த மாரி சொன்னாங்கனு சொன்னா நா நம்புவாங்க
ஆ
நா சொன்னனாக்கா அவங்க நம்ப மாட்டாங்க
ஆ நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க
ஆமா சிரிப்பாங்க
ஆ சரிங்க தோழி இது ட்ரெஸ் எல்லா ப்ப போட்டுவுட்டாங்கனா போட்டுக்குறாங்க அது அந்த இதலா கெடையாது அந்த ட்ரெஸ் எடுத்து அ சில பேர் எல்லா அந்த மாதிரி இருக்காங்க தோழி அந்த நா பாத்திருக்க எங்க ஊர்ல ஒரு பாட்டி ஆ
ஒரு நேர ட்ரெஸ்ு போட்டுவிட்டனா போட்டு டுப்பாங்க அந்த பேம்பஸ் தா போட்டு போவோ போட்டு வுடுவோ அது போட் விட்டு விட்டோனாக்க ட்ரெஸ எல்லா அவுத்து போடுடு பேம்பஸ் மட்டு போட்டு போயிடுவாங்க
ஆ அதேதா ஒரு பாட்டி எங்க ஊர்ல இந்தமாரி இருந்தாங்க தோழி நா அதனாலதா நா சொல்ற அவங்கள வந்து ரொம்ப நல்ல வசதியா இருந்தாங்க அந்த பாட்டி அவுங்க பொண்ணுதா வச்சு பாத்தாங்க பசங்க இரு இருக்காங்க ஆனா பசங்க வச்சு பாக்கல அது ஒரு அல்ல பொண்ணு தா அவுங்க அவுங்க மேரேஜே பண்ணிக்கல அவுங்க அப்டியே இருந்துட்டாங்க அவங்கதா அந்த பாட்டிய வந்து வச்சு பாத்தாங்க அப்டியுமே அந்த பாட்டி வந்து நைட்டி தா போட்டு வுட்ருப்பாங்க நைட்டி எல்லா அவுத்து வீசிருவாங்க பொடவ அவுத் விசுராகன்டு சொல்டு நைட்டிலா நைட்டிய எடுத்து கிலிச்சிடுவாங்க அப்டியே கிழிச்சி போட்ருவாங்க அ நம்ம போய் ஏதாது அவுகளையுமே அந்த பாத்துகுறாங்கள அவுங்களையுமே திட்டுவாங்க கெட்ட வார்த்தையால திட்டுவாங்க ஆ டிரஸ்ஸ கிழிச்சு போட்ருவாங்க ரொம்ப நாள் வரைக்கு இருந்தாங்க தோழி அது எப்டி மனசில் உள்ள கவலைகள்னால அப்டி என்ன ஆனாங்களா இல்ல என்ன காரணங்கிறது தெரியல
இல்ல தோழி எங்க அப்பாவ பொறுத்தவரையில கவலதா என்னன்னா என்னோட விஷ விஷயதா எங்க அப்பாவ பாதிச்சது
அப்புடியா
வீட்டுக்கார் வந்து நா கல்யாண பண்ணிக்க மாட்டனு சொன்ன தோழி பாத்துதா முடிச்சி வெச்சாங்க
சரிங்க தோழி
பாத்து முடிக்கைல இந்த போதைக்கு அடிம ஆயிட்டாங்க
சேரி சரி
ஆ போதைக்கடிமாவு என்ன அடிச்சு துன்புர்த்தி ஆ என்ன அடிச்சு துன்புறுத்துங்க திட்டனத்தவங்க இவங்க பாத்தது நம்மதான கொண்டி வச்சோ
க்காங்க அப்ப மத்த புள்ளைங்களா நல்ல புள்ளைங்களாருக்கு இப்ப மூணு நம்ம பாத்து வச்ச புள்ள இந்த மாரி இருக்கே அப்டின்னு யோசி யோசிச்சி மனச விட்டுட்டாங்களோ விட்டுட்டாங்களோ
அதுதா தோழி அமா அதா அப்பா வந்து அ எ வீட் வீட்டுக்காரு சண்ட போடு போதெல்லா எ புள்ளய வீணா அடிச்சிட்ட அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டு அவங்க அந்த மனநிலைக்கு போயிட்டாங்க அவுங்க இப்ப எங்ககுள்ள பிர பிரச்சன நடக்காம இருந்திருந்தா எங்கப்பா என்ன தோழி
ஆ அதா ஏதோ ஒரு மனசுல கவல மனசுக்குள்ள நல்ல ஆழமா ஒரு கவல இருக்குறதுனாலதா இந்தந்தளவுக்கு அவங்க மனச விட்டுருப்பாங்கன்னு சொல்ற இல்லன்னா இந்த அளவுக்கு உங்கள இது பண்ணிருக்காதில்லையா ஏதோ ஒரு கவல அவங்கள அவங்கள மனச பாதிச்சிருக்கு அதா அவங்களோட நீங்கதா சொ சொல்றீங்ளே ஓ அப்டி பாதிச்சிருந்தா என்னோடதா தா இருக்கணு அப்டின்னு சொல்ட்டு
கட்டாய தோழி எனக்கு ஒரு நேரத்துல எல்லா ரொம்ப வருத்தமா இருக்கு தோழி கஷ்டமா இருக்கு அழுவுவ
சரிங்க சரிங்க கவலப்படாதீங்க ஆண்டவ இருக் தானே முடிச்சிறவேனாமா நல்லாருப்போ கவலைப்படாதீங்க
அது ஓ மா துரோகம் ப
பிள்ளைங்கள வச்சி நம்ம கா நல்லா இருக்கலா கவலப்படாதீங்க
இல்ல தோழி மற்றவங்களுக்கு துரோக நினைக்கிறாங்கல்லையா அவுங்க எல்லா கூட கொஞ்ச நல்லா இருக்காங்க
நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா
அப்பா வந்து நா பொம்புள்ள பெத்தேனு
ஆ
திட்னாங்க கேட்டாங்க பேசியிருக்களா
ம்
ம் நாலு பொண்ணு பெச்சிருக்கு நா வந்து புள்ளைய பெத்திருக்க
சமூகமாக தான இருக்கு
தோழி நா வந்து சின்ன புள்ள அப்ப ஒரு வய எங்க அப்பா அப்பா வந்து ஒரு ஒதவா கிறாங்க
ம்
அப்ப ஒரு வார்த்த ஒருத்தோ ஏன் நாலு பிள்ளயே பெத்துருக்கணு எனக்கு சாப்பாடு கெடைக்கல ஆனா இப்ப பாருங்க எங்க அப்பா நல்லா சாப்புறாங்க நல்லாதா இருக்காலா
ஆ அவங்க வந்து அந்த மாரி இருக்காங்க ம்
ஆ எங்க அப்பாவுக்கு நா சாப்பாடு ஊட்டி விடுவ ஊட்டிவிட்டா சாப்டுவாங்க பாருங்க அந்த குழந்தைங்களுக்கு ஊட்டி உட்டா சொல்லி
அ பதினைஞ்சி நாள் நாங்க எங்க அம்மா வச்சி ரொம்ப அப்டிதா நாங்க ரொம்ப கஷ்ட கஷ்டப்பட்டோனு சொல்ல முடியாது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சி அம்மா பே அம்மா இல்ல இந்த மாதிரி எல்லா நம்மள ஊட்டி வளத் மத்தவங்க நம்ம போய் இந்த மாரி இருக்க அப்டின்னு அத சொல்லிதா அவங்களுமே அழுது அழுதாங்க வந்து உங்களல்லா நா கஷ்டப்படுத்தக்க கூடாது இந்த மாரிதா கஷ்டப்படுத்த ஆண்டவ என்னைய சீக்கிரம் கூப்ட்ருணு அப்டின பரவாயில்ல இப்ப யாரு செஞ்ச புண்ணியமா இல்ல அவங்க செஞ்ச புண்ணியமா இல்ல யாரோட வேண்டுதலா என்ன தெரியில இப்ப பரவால்ல நல்லாருக்காங்க அதே மேரி அப் எப்பவுமே கொஞ்ச கொஞ்சமா சரியவாயிடுவாங்க தோழி கவலைப்படாதீங்க கண்டிப்பா நா வேண்டிக்கிற ஆண்டவன வேண்டி
ம் ம் க ஆமா தோழி ரொம்ப வருத்தமாவு இருக் ஒரு பக்கோ தாங்கல
அம்மா வந்து அவங்கள்ட ஆறுதலா இருப்பாங்களா
இல்ல தோழி அம்மாவத அத தா சொல்ல வரே உங்ளுக்கு நீங்க ஆ ஓவ அம்மா வந்துகு குளிப்பா இது குளிக்க வச்சாங்கன்னா வச்சீங்க
ஆ
அம்மாவ அவ்வளோ திட்டு திட்டுவாங்க நீன எங்க அம்மா அந்தோ போய்ருக்
அம்மாவ சொல்றாங்கன்னு சொல்றீங்க ஆனா உங்கள்ட கொஞ்சோ பணிவா இருக்காங்கன்னு சொல்றங்கல அதே வந்து அந்த நா சொன்னல ஒரு பாட் பாட்டி என்ன அந்த பாட்டி வந்து அவங்க அவங்கதா பாத்துக்கிட்டாங்க அவங்க வந்து அவங்க தன்னால மேரேஜ் பண்ணி கில அவங்க லாஸ்ட் வரைக்கு அவங்களுக்காகவே இருந்தாங்க அப்டி இருந்துமே அவுங்க வந்து அந்த பாட்டி வந்து அவ்ளோ பேசுவாங்க ஏன்னா அவுங்களுக்கு தெரியில தெரிஞ்சா பேஸ் சுவாங்களா தெரியில அப்டியே டிரெஸ்ஸே இல்லாம விட்ருப்பாங்க அவ்ளோ கொசு கடிக்கு அவ்ளோ இது பண்ணு அவுங்க போய் போத்திவுடுவாங்க பெட்ஷீட்லா கிழிச்சிருவாங்ளா நைட்டோட நைட்டா எத்தன பெட்ஷிட்டு மாத்துவாங்ளா மாத்த மாத்த அந்த பெட்ஷிட்லா தூள் தூளா அப்டியே இந்த இதெல்லா அப்டியே கிழிச்சு போட்ருக்குல்ல எலியெல்லா கட் பண்ணி போட்ல அந்தளவுக்கு கிழச்சிருவாங்களா
தோழி இப்பே எங்க எங்க அப்பாவ வந்து என் புள்ளைங்க வந்து தாத்தா ஐயானு தாத்தானு பாக்காதுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸாதா பாக்குங்க ஏன்னா அதுங்க எங்க அப்பா கூடயே சின்ன பிள்ளைல்ல எங்க அப்பா ரொம்ப அவுங்கள்ட்ட என்ன என்ன எங்கள வளத்த மாரியே எங்க பிள்ளைங்கள வளத்துருக்காங்க
வளத்துருக்காங்க ம்
அதுலந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிள்ளைங்க தாத்தா எம்மா எனக்கு வீட் ட்ல பொழுது போறதுக் தாத்தா இருந்தாலே போது
ம்
அவுங்க செய்யற விஷ்யங்கள் காமெடி அங்க பிள்ளைங்கள உட்காரச்சிட்டு பாட்டு பாடுவாங்க
பாட்டு பாட்றது சந்தோஷப்படுத்தறது அம்
விளயாடுவாங்க எனது அ நீ நீ பாடு மைக்கு ஒரு கம்ப வச்சுக்கிட்டு நம்ம மைக்க புடிச்சு பேசுமா
ஆ அந்த மாரி பேச சொல்றது பாட சொல்றது அ
அப்டின்னு செய்வாங்க
அந்த மாரில்லா இருந்துட்டு இப்போ அப்டி இருக்காங்கன்னா உண்மைலேயே ரொம்ப உங்க பிள்ளைங்களு நல்லாருக் க்கட்டு இல்ல உங்களுக்கா இருக்கட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குல்ல எப்பொழுதுமே அமைதியா இருந்துட் விட்டாங்கன்னா கூட தெரியாது எப்பொழுமே இப்டிதான இருப்பாங்க அப்டிங்கிற மாரி ஆனா இந்தளவுக்கு அவுங்க நல்லா இதா இருந்து ட்டு மனசுவிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இப்ப இப்டி இருக்காங்கிறப்போ உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்
ப்பா இப்ப ஏன் ஒரு சின்ன ஒரு அசிங்கப்பட்டாலு நமக்கு வந்து நம்மல்லா நால்லா அப்பிடிதா பாத்திருந்திருக்க ஒரு அசிங்கமா கெடந்தா அந்த எடத்துல சாப்பட மாட்டோ பொழங்க ய்யமாட்டோ செஞ்சுக்க மாட்டோ ஆனா என் புள்ளைங்க சொல்லுங்க தோழி எங்க அப் எங்க தாத்தா வந்து எங்கள நல்லா வளத்தாங்க எங்க தாத்தா வந்து நல்லாதா பாத்துக்குட்டாங்க எங்களுக்கு ஒருவா சோறு ஊட்டி வுட்டா எங்க அப்பா வந்து எங்க என் பிள்ளைங்களுக்கு ஒருவா சாப்பாடு வச்சுதா எங்க அப்பா சாப்புடுவாங்க அந்த பழக்கோ எங்கப்பாவுக்கு
சேரி செரிங்க தோழி
ட்டேனா பாக்கெட்லே வெச்சு குடுத்து உடுவாங்க எந்நேரமு மிட்டாய் திங்கறத்துக்கெலா எங்க பிள்ளைங்களுக்கு வச்சிருப்பாங்க இப்பயு என்ன பண்றாங்கன்னா அந்த துணியோட போட்டு முட் தின்னி முடுஞ்சு முடுஞ்சு முடுஞ்சு வச்சிருக்காங்க குடுக்குணுன்னு வெக்கறாங்க ஆனா குடுக்குணுங்கற மனசு வல்ல நா தர முடியாதே நா எப்புடி சர் எனக்குன்னு வ் நா தர முடியாது என் அ தங்கச்சி வந்து அப்பா என்னய பாத்து பேசுன்னு சொல்றாங்க மிச்சர் சாப்பறாங்க எங்கப்பா அ அன்னாந்து பாக்க மாட்றாங்க அதுக்கு என் தங்கச்சி சொல்றாங்ளா நீ வந்து குடுக்கானாப்ப்பா எனக்கு என்னய பாத்து பேசுப்பானு அவுங்க ஃபோன்ல வீடியோ கால்தா தோழி பேசுன அவுங்க ஃபோன வச்சபிறகு சொல்றாங்க அ ஓகே ஆ அது கேக்கும்மாடி அப்பிடிங்கறாங்க அதுவே நா கேட்டா டக்குன்னு குடுத்துருவாங்க எனக்கு எப்பிடீன் எனக்கு தெரில தோழி
ம்
எனக்கு மட்டு்ந்தா எல்லாருமே
அதா அதா அதாங் இப்ப இதுலே இருந்தே தெரியுது இல்லையா உங்க மேல ஒரு தனி பாசம் நீ உ நீங்க வந்து இந்த அளவுக்கு இதா இருக் இருக்கீங்க எல்லா பிள்ளைங்களோட நீங்க இதா இருக்கீங்க ரெண்டாவது வந்து ஆ இதுதா நம்மள லா லாஸ்ட் வரைக்கூ வச்சு பாத்துக்குது நானூ அதோட வாழ்க் ஏ நம்ம இது பண்ணிட்டோ அப்படிங்கிற மாரி நினைக்கிறாங்க அதா உங்களோட கவலைஹள் தா உங்களுக்கு இது பண்ணிருக்
ஆமா எனக்கு ரொம்ப கஷ்டமா ருக்கு அந்த எடுத்துல
ஹஹா அ
அதானே ந அதுதானோ சொல்றே நக இப்பத் தா கொடுத்து யப்பா இது தண்ணிதான்ப்பா இல்லமா நா ரெண்டாவ்து பொண்ணு ஆனா நா வந்து வீட்லவ் அற் அறுவ நம்ம நம்ம வந்து எல்லா வேலையுமே நா செஞ்சாங்க
ஆ சரிங்க தோழி சரிங்க தோழி
நா எட்டாவதோட முடிச்சிட்டே தொழி வீட்டுல வீட்டு சூழ்நிலைக்காக நல்லாதா படிச்சோ என்னுடைய அறிவு கடவுள் பிள்ளைங்களுக்கூ கொடுத்திருக்கு பிள்ளைங்க நல்லா படிச்சிட்டு இருக்குதுங்க என்னோடா நா போய் வீட்டா நான் அடையாத எலக்க என் பிள்ளைங்க அடையணும்னு நெனைச்சு படிக்க வச்சிட்டுறுக்கோ இதெ
கண்டிப்பா கண்டிப்பா அதுதானே நம்ம நினைக்கிறோ நம்ம படிக்கல நம்ம பிள்ளைங்கள எப்படியாவது படிக்க வச்சுர்னோ தானே இந்த அளவுக் இப்ப நம்ம போராடுறோ
ம் அ எனக்கு அது மாரி ஒரு அப்பாவே க்க் எனக்கு பொக்கிஷன் தான்னு சொல்லணு தோழி
கண்டிப்பா எங்க அப்பாவுமே எங்களுக்கு பொகிஷம் தா தோழி ஆமா ஆமா இப் எங்க அப்பாவுமே எங்ளுக்கு பொக் கிஷன் தா எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரு பொக்கிஷொன் தா ஆனா பொண்ணுங்களுக்கு பொதுவாவே அப்பாவ ரொம்ப புடிக்யுன் தானே அதனால அப்பா ரொம்ப பொக்கிஷோன்தா நம்ளுக்கு
இப்ப பொண்ணுங்களுக்கு அப்பா புடிக்குங்குறது முக்கியோ கிடையாது என்னா விஷ்யுனா அப்பா நடந்துகறத்த வச்சிதா பொண்ணு புள்ள புடிக்கிற விஷ்யுமே
ஆமாம்மா இது நிமிடங்கள் முடிந்து விட்டது தோழி பன்னெண்டு நிமிஷம் ஆக போது தனியா தன்னால கட் ஆாயிரும் அ திரும்ப கூப்பிட்றோங்க தோழி
ஆ நன்றிங்க தோழி